அப்டி
ஆ இப்ப தெளிவாருக்கு தோழி நீங்க நம்ம
ஆ சரி ஓகே அதுதா பிடிச்ச உணவு பத்தி பேசலாம் அப்டின் நெனச்ச இன்னைக்கு நம்ம டாபிக்கு
ஆ பேசலாந் தோழி எனக்கு பிடிச்ச உணவுகள்ன்னு பாத்தீங்க ன்னா சைவம் வந்துட்டு எனக்கு புடிக்குந் தோழி சாம்பாரா இரு இருக்கலா இல்ல ரசம் ஆ வத்த கொழம்பு அந்த மாரி சைவத்துல எனக் கு முக்காவாசி எல்லாமே புடிக்குந் தோழி அசைவத்துல பாத்தீங்க அப்டின்னா சிக்கன் மட் மட்டு ஆ எனக்கு புடிக்கூ மித்ததெல்லா ஏ அப்டின்னா நா ஒரு அசைவமே சாப்டாமருந்தேன் ஒன்னியராதா திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேனா சோ அதனால அசைவத்துல அந்தளவுக்கு ஈடுபாடு இல்ல தோழி சிக்கனு முட்ட அது ரெண்டு மட்டு இப்பதைக்கி நா சாப்பிட்றேன் தோழி நீங்க அசைவலா நா சாப்டுவீங்ளா
ஆ சாப்டுவ எனக்கு வெஜிடேரியனும் புடிக்கூ நீங்க சொன்ன மாரி இந்த சாம்பார் வித் இந்த பொ உருளக்கெழங்கு பொறியல் வந்து ரொம்ப புடிக்கூ அப்புறோ ரசம் பண்ணா மெளகு ரசம் பண்ணா ஊ ரொம்ப புடிக்கூ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நா ரெண்டு மூணு தடவ வாரத் கு ரெண்டு மூண் தடவ சாம்பார் குடுத்தாலு நா சாப்ட்ருவ அந்த அளவுக்கு சாம்பார் வந்துட்டு அந்த காயெலாம் போட்டு பண்ணுவாங்கலயா அந்த சாம்பார் வந்து ரொம்ப புடிக்கூ வெஜ் அ நான்வெஜ்ஜு ரொம்ப புடிக்கூ என்ன சிக்கன கப்றோ மட்டன் வந்து செய்யறதே கெடையாது நானு ரொம்ப ரேரா தா செய்வ ஏன்னா கொலஸ்ட்ரால் அது இது ப்ராப்ளம் வருது அந்த மட்டன் வந்துட்டு கொஞ்ஜோ சாப்ட்டாவே அதனால வந்துட்டு வேண்டா அப்டின் சொல்லி டு அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு பட் எனக்கு சாப்றதுக்கு ரொம்ப புடிக்கூ ஊருக்கு போனா வந்துட்டு அந்த எளம் எளோ ரொம்ப எலசா வந்துட்டு அந்த மட்டன் கெடைக்கூ அதனால அப்டி அங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அங்க க எங்க அத்த வீட்ல நாங்க சாப்டுவோ அதுவ அதுவு ரொம்ப புடிக்கு அதுக்கப்ற ஃபிஷ் ஐட்டமும் ந முடிஞ்ச வரைக்கு எல்லாமே சாப்டுவோ ஃபிஷு அதுக்கப்ற எறா அதுக்கப்ற நண்டு அந்த மாரி விஷ்யங்கள் எல்லாமே அ வந்துட்டு நாங்க ஒ இருந்த ஊர்ல வந்துட்டு நல்லாவே கெடைக்கு அந்த சி பக்த்ல இருக்கிறத்னால கொஞ்ச ஞ்ச நல்லா கெடைக்கு சோ அது வந்துட்டு அம்மா செய்வாங்க அது வந்து ரொம்ப புடிக்கு அந்த எறா வந்துட்டு அந்த தொக்கு மாரி பண்ணாவே வெறு சாதம் மட்டு வஸ்ட்டு அந்த தொக்க வச்சே சாப்டர்லா ரொம்ப சேட்டி ஸ்ஃபைடா ரொம்ப ஹேப்பியா சாப்ட்ரலா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு பட் மீன் வந்து அந்தளவு எனக்கு சாப்ட புடிக்காது என்னா அது முள்ளு இருக்கணும் எவ்ளதா கஷ்டப்பட்டு எந்த மாரி மா மீன் வாங்னாலுமே கொஞ்ச ஞ்சூண்டாவது முள்ளுருக்கு சோ அந்த முள்ளெல்லா எடுத்துட்டு சாப்புடுமா அப்டின்னு எனக்கு ஒரு ஒரு மாரி டயடாருக்கு அதனால அதனால அவ்ளோ இஷ்டப்பட்டு சாப்பிடறது கெடையாது அது மத்தபடி எப்பிமே வா ர வாரம் வந்து வாங்கறது அந்த சிக்கன் மட்டுந்தா சிக்கனேதா அந்த டிஃப்ரன் டிஃப்ரன்ட்டா என்னெல்லாம் பண்ண நா அப்டி சொல்ட்டு இந்த சமூக வலைதளங்கள்ல ரெசிபிஸ்லாம் பாத்து ஒரு கிரேவியோ இல்ல ந ஆ வந்துட்டு ஒரு சைட் டிஷ் மாரி பண்றது இல்லனா வந்து அ என்ன சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவாங்க இல்யா லாலிபப் அந்த மாதிரி ட்ரை பண்றது மத்தபடி எப்பிமே ரெகுலரா ஒரே ஒரு பிரியாணிதா நா பண்ணுவே அதுவு ரொம்ப கஷ்டப்பட்டுல்லா பண்ண மாட் த இந்த ஹைட்ராபாட் பிரியாணினா ஏதோ சிக்கன் கிரேவி பண்ணிட்டு லேயர் லேயர்லா வச்சு ஒரு மாரி டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க அது பெரிய வேல அப்டின் நெனைக்ற சோ அதெலா நா ட்ரையே பண்ணது கெடையாது சும்மா ஒரு குக்கர் வப்பே எல் லா அந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு வெங்காயந் தக்காளிலாம் போட்டு சிக்கன போட்டு எல்லா மசாலாவையும் போட்டுட்டு ரைசியும் போட்டு கரெக்டா தண்ணி மட்டு ஊத்தணு அப்பதா வந்துட்டு நம்ம கரெக்டா வரு அந்த பளப் பள வரு அப்டின் சொல்ட்டு அத மட்டு நா கரெக்டா செஞ்சிருவே அதுவு இந்த வீட்ல வந்துட்டு புடிச்ச சாப் ட்டுருவாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு சோ ரொம்ப சிம்ப்பிளா பண்றது அப்டின்னா வந்துட்டு அந்த சிக்கன் பிரியாணிதா சோ எனக்கு சிக்கன் பிரியாணின்னா ரொம்ப புடிக்கு அது நா ரெகுலராவே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தரவ சண்டே ஆனா செஞ்சிருவே மத்தபடி பாத்தோனா காலைல வந்துட்டு இட்லி பிளஸ் சிக்கன் கிரேவி அதுதா வந்துட்டு ரெகுலராவே நா சின்ன குழந்தையா இருந்ததுல இந்தே எங்க அம்மா அதுதா பண்ணுவாங்க க சண்டே ஆனா காலைல வந்துட்டு இட்லி சுட சுட இட்லி சிக்கன் கிரேவி பிளஸ் அந்த சிக்கன் எல்லா எடுத்து தனியா வந்துட்டு ஒரு அ தொக்கு மாரி பண்ணிடுவாங்க அத வச்சு சாப் பண்றத்தா வந்துட்டு வழக்கமே சண்டே ஆனா அத அதேதா நா கல்யாண ஆனதுக்கப்றமு ட்ரை பண்ணா சொல் ன்ட்டு அதேதா பண்ணிட்ருப்பே பட் இப்போ வந்து அத கொஞ்ச கொறச்சு ஏனா ஓ எல்லா வேலையும் மூனு வேலையு சிக்கன சாப்ட முடியாது இல்லையா சண்டே ஆனா அதனால சண்டே காலைல வந்துட்டு அத ஸ் ஸ்டாப் பண்ட்டு மத்யான் லஞ்சுக்கு மட்டு கொஞ்சூண்டு சிக்கன் பண்ணிட்டு கொஞ்ச கிரேவி எதா மீதம் இருந்தா நைட்டு அ ஒரு தோசையோ எதோ ஒன்னு அத அப்டியே தொட்டு சாப்ட்டுட்டு பினிஷ் பண்ணிடுவோ அவ்ளோதா நெறையப் பேர் வந்து ட்டு ரெகுலராவே சூடுன் சொல்வாங்கில்யா சிக்கன அதனால வந்து அ த ரொம்பல்லா சாப்பிடறது கெடையாது சண்டே ஒரு நாள் இல்லனா வென்னஸ்டே எண்ணிக்காச்சோ ஒரு நாளு ரொம்ப அ சாப்பின்னும் போல தோணுச்சுனா வென்னஸ் டே ஒரு நாள் பண்ணுவே அவ்ளோதா நீங்க எப்டித் தோழி உங்ளுக்கு பிடிச்ச உணவு வெஜிடேரியன்லியே வேற என்னருக்கு ஸ்வீட்ஸ்சு வேறெந்த
அ வெஜிடேரியன்ல வேற என்ன சொல்லா அப்டின் பாத்தீங்னா ஸ்வீட் ல எனக்கு வந்துட்டு இந்த ஜிலேபி அ லட்டு அதெல்லா வந்துட்டு எனக்கு ரொம்பவே புடிக்கு தோ ழி அதே மாதிரி இந்த பஞ்சுமிட்டாய் இருக்கு இல்லையா அ அதுவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நா ஏதாவது காய்கறி வாங்க றக்கு சூப்பர் மார்க்கெட்டோ உம் இல்ல திங்ஸ் வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு சூப்பர் மார்கெட் அந்த ன் மாரி போனேனா கண்டிப்பா நா எது வாங்கறேனே இல்லையோ ஒரு பஞ்சு மிட்டாய் டப்பா ஒன்னு கண்டிப்பா வாய்ன்ட்டு வந்துருவே உம் அது எனக் புடிக்கு அதுக்கப்றம் பாத்தீங்க அப்டினா அந்த உம் பால் கோவா வந்துட்டு எனக்கு பிடிக்கு வெளில ஏதாவது போனே பேக்கரி ஏதாவது போனே அப்டினா கண்டிப்பா பால் கோவா அதெலா வாய்ன்ட்டு வந்துருவே உம் அதுக்கப்ற பாத்தீங்னா இந்த பலகாரங்கள்ல பாத்தீங்க அப்டினா சம்சா ஆ வட கண்டிப்பா ஞாயித்துக்கெழமையிலே எப்பவோ இந்த டைம் கெடைச்சிச்சு அப்டீன்னா வீட்ல வந்துட்டு நா கண்டிப்பா வட செஞ்சிருவே அ அதுக்கப்புறோ அப்பக்கப்ப ஈவினிங்ல எதுவு டைம் கெடைச்சிச்சுன்னா இந்தபஜ்ஜி வாழகா எங்க வீட் வீட்ல வந்துட்டு வாழ மரோ இருக்குல இருக்கு அ அதனால வாழக்காய எல்லா இருக்கு அதனால பாத்தீங்க அப்டீன்னா இப்ப வாழகா சீசன் தானே இப்பதா முடிய போது சீசனு அதுனால பாத்தீங்க அப்டீன்னா இந்த வாழைக்காய்ல பஜ்ஜி போட்டு குடுக்குறது அந்த மாரி பண்ணுவே அதுக்கப்புறோ பாத்தீங்க அப்டீன்னா எங்க ஊர்ல பாத்தீங்க அப்டீன்னா வியாழக்கெழம வியாழக்கெழம வந்துட்டு சந்த வரோ அ இன்னிக்கு வியாழக் கெழமதா
ம் ம் ம்
சந்த வரோ அப்போ பாத்தீங்க அப்டீன்னா நம்ம மித்த நாள்கல்ல வந்துட்டு அசைவோ சமக்கிறோ இப்போ சமைக்கல பட்டு வியாழக்கெழம மட்டு மீன் வாங்குற மாரி இருந்துச்சு அப்டீன்னா எங்க வீட்ல வி வியாழக்கெழம வந்துட்டு மீன் வாங்குவோ அ அ அதே மாதிரி சிக்கன் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமிலதா எடுப்போ இந்த சைடு ஃபுல் அன் ஃபுல் பாத்தீங்க அப்டீன்னா அ வியாழக்கெழமதா அதிகமா இங்க அசைவோ வந்துட்டு சமைப்பாங்க ஏன்னா சந்த அப்ப இருக்கிற ஆள அந்த மாதிரி இந்த சைட்ல வந்துட்டு சமைப்பாங்க தோழி உங்க ஊர்ல சந்தைலா இருக்
இல்ல நா வந்து நகரம் இந்த மாரி இருக்குற எடத்துல இருக்கே சிட்டில இருக்கிறதுனால இங்க சந்தை அத மார்லா போட மாட்டாங்க நா எப்பயுமே வெஜிடேபிள்ஸ் வாங்குறது ஒரு ரெகுலரா ஒரு வெஜிடேபிள் கடைல போய் வாங்குவே மத்தபடி இங்க ஊ பக்கத்துல இருக்குற ஊர் இதலுர்ந்து வந்துட்டு அந்த கீரைங்கல்லா விப்பாங்க அது கொஞ்சோ ப்ரெஷ்ஷா வந்துட்டு அந்த ம் என்ன கருவேப்பில கொத்தமல்லி எல்லா கீரை வகைகளு வந்துட்டு ஒரு கட்டு பத்துருபா அப்டீன்ற மாதிரில்லா கொண்டு வந்து விப்பாங்க அது ஒன்னுதா நா வந்துட்டு ஏதோ உங்க கிராமத்துல இந்து வருது போல இர்க்கு கொஞ்சோ ப்ரஷ்ஷா இருக் கண்ணுக்கு தெரிஞ்சுது அது ஒண்ணுதா மத்தபடி இங்க அந்த நீங்க சொல்ற மாரி சந்தை அதெல்லா நா வந்துட்டு போட்டதே கெடையாது அதனால எப்பயு போல வெஜிடபிள் ஷாப் போயிட்டு நமக்கு தேவையான காய் க்ராசரி எல்லா வாங்கிட்டு வாரக்கோ வாரத்துக்கொரு தடவ வாங்கிட்டு வந் இது நா ஃபிரிஜ்ஜுல வெச்சிருவே அ அப்றோ வ வாரத்ல வாரத் முடிஞ்ச வரைக்கோ ரைஸு கொஞ்சோ க கம்மி பண்ணிக்கிட்டு காய் வந்துட்டு கொஞ்சோ அதிகமா சேத்துக்குற மாரிதா நானு அ கொஞ்சோ இ இப்போதைக்கக்கு கொஞ்சோ வெயிட் லாஸ் பண்லா அப்டீன்ற மாரி ஒரு ஐடியால கொஞ்சோ அந்த மாதிரி பழகிக் டே வரோ அதுவு நல்லதுதா நெனைக்கிறே தெரியுல பட் இருந்தாலு வந்துட்டு நமக்கு ஓ நல்லா ஃபில்லிங்கா இருக்குற மாதிரி கொஞ்சோ காய் அதிகமா சாப்ட்டோனா சாதோ வந்து கொஞ்சோ கம்மியாதா எடுத்துக்குறோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோ இப்போதைக்கு சோ கீர வந்துட்டு என்னைக்காச்சு ஒரு நாள் வாரத் க்கு சனிக்கெழம ஒரு நாள் மட்டு நா கீர பண்ணுவே அது வந்துட்டு ஒடம்புக்கு நல்லது அப்டீன்றதுக்காக அதுவு கொஞ்சோ ஈஸியா அந்த பாலக்கீரலா கொஞ்சோ ஹெட்ரியா இந்த எலைய கொஞ்சோ பெருசா இருக்குறதுனால ஈஸியா பிச் ச்சுலா இந்த பெரிய சின்ன சின்ன எல அந்த என்ன அரக்கீர மொளக்கீர அந்த அதெல்லா வந்துட்டு ரொம்போ குட்டி குட்டியா இருக்கோ ஒக்காந்து பிக்கணோ பெரிய வேல அது அதனால வந்துட்டு பாலக்கீர மாரி வாங்கிட்டு ஒரு கிரேவி மாரி பண்ணிடுவே அதுவே நல்லா சாட்டிஸஃபைடா இருக்கோ அதுக்கு ஒரு உருளக்கெழங்கு பொரியலோ ஏதோ ஒரு அ கெழங்க பொரியல் மாரி ஏதாவது ஒன்னு வெச்சு சாப்ட்டுன்னோ செம்ம டேஸ்ட்டா இருக்கோ ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவே மத்தபடி ரெகுலர் டேஸ்லனா இப்ப என் பைய ஸ்கூலுக்கு போக ஆரம்பச்சுட்டனா அந்த எப்பயு அவுங்குளுக்கு குடுத்து அனுப்புறது வந்து அந்த வெரைட்டி ரைஸ் தானே குடுத்தனுப்புவோ அவனுக்கு காலையில ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி குடுத்து அனுப்பிட்டு எங்குளுக்கு வந்துட்டு மத்தியானத்துக்கு ஏதாவது ஒரு பொரியல் கொஞ்சோ நறைய பொறியல் மட்டோ ஜாஸ்தியா பண்ணிட்டு கொஞ்சோ சாதம் மட்டு கம்மியா இப்பனா காலைல பண்ணும்போதே அந்த வெரைட்டி ரைஸே கொஞ்சோ மீதம் இருக்கோ அத கொஞ்சோ வெச்சுக்கிட்டு காய் மட்டு கொஞ்சோ அதிகமா சாப்டுட்டுட்டா வேல முடிஞ்சிருச்சு அதுப்புறோ வந்து முன்னாடி அ வந்துட்டு ஸ்நாக்ஸ் டைம்லா வரோ ரொம்ப பசிக்கோ ஏதாவொன்னு சாப்புன்னோனு தோணிட்டே இருக் பட் இப்ப அதையு வந்து ஓரளவு கம்மி பண்ணியாச்சு ஏதா ஒன்னு பழம் மட்டு இருந்தா ஏதாவொரு பழத்த எத்து சாப்டிட்டு அ தோட டின் டின்னர் தா அ நைட்டு என்ன சாப்புடுலா அப்டீன்னு யோசிச்சு ஒரு ஆறு மணி ஆர்ற மணிக்கெல்லா கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவொன்னு யோசிச்சுட்டு ஏதாவொன்னு பண்ணிடுவே முடிஞ்ச வரிக்கி நைட்டுக்கு வந்து ஏதாவொரு கிரேவி மாரி பண்ணிட்டோ இட்லி விட்டுட்டா சீ ரக்கமா வேல முடிஞ்சிடோ சொல்ட்டு ஆ ஏழு ஏழரைக்குலா சாப்ட்டாதா வந்துட்டு ஜீரணமாகோ அப்டின்னு சொல்ட்டு நமக்கே தெரியுதில்லயா கொஞ்ச சீக்ர சாப்டா கொஞ்ச ஜீரணமாயிடு அதுக்கப்புற படுக்கறதுக்கு சரியா இருக்கு சொல் ட்டு செவன் செவன் தேர்டிக்லா முடிஞ்ச வரைக்கு சாப்ட்டு முடிச்சுட்டு எல்லா வேலயு முடிச்சுட்டு நா கிச்சன் ல இருந்து வெளிய வந்துருவ அதனால அப்படிதா என்னோட ரொட்டீன் சமைக்கிறது உங்ளோடது எப்டி
ஆமா தோழி நீங் கீரைகள்னு சொன்னோனதா எனக்கு ஞாபக வருது ஆ உங்க சைடு முருங்ககீரை லா கெடைக்குமா தோழி
ஆ ஒரு ஒரு சில இடத்துல கெடைக்கு நமக்கு கண்டிப்பா வேணு அப்டினா அந்த கடைல போய் வாங்கிட்டு வந்தா கெடைக்கு மத்தபடி நம்ம ஊர்ல அங்கெலா கெடைக்கிற மாரிலா வந்துட்டு அங்கங்கெல்லா விக்க மாட்டாங்க அது ரொம்ப ரேரா தா கெடைக்கு அதுக்காகதா முரு முருங்க கீர பொடி மாரி வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல முருங்கை பொடி அப்டினு சொல்ட்டு அத வந்துட்டு ட்ரையா வந்துட்டு வெயில காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்றாங்க ஒடம்புக்கு நல்லதுனு அந்த மாரிலா பண்றது கடையாது என்னைக்காச்சு சான்ஸ் கடைச்சது எ கண்ணுக்கு தெரிது அந்த மாரி விக்கறாங்கனா நா வாங்கிட்டு வந்து பொரியலா பண்ணிடுவே அவ்ளதா
இருக்றது வந்துட்டு சிட்டியு கெடையாது அதே நேரத்துல கிராமமு கெடையாது தோழி இந்த சென்ட்ரா இருக்குன் சொல்வோ இல்லையா ஆ அந்த மாதிரி இருக்குங்க ப்ப இங்க விவசாயம்லா எதுமே கெடையாது அதாது அதா நா சொன்ன மாரி சென்ட்ரா இருக்கு ஆனா சந்தைகள் மட்டு போட்ருவாங்க இப்ப நம்ம வீட்ட சுத்தி இந்த ம மரம்லா வெக்கணுனா வச்சுக்லா அதே மாரி நாங்க கீர மரமு ஒன்னு வச்சிருக்கோ அதனால கீர வேணுனா அதுல பறிச்சுக்கலா வீட்ட சுத்தி கொஞ்ச எட இருக்கறனால அந்த இது அது என்னதது மணத்தக்காளி கீர இருக்குல்ல லயா
ஆமாமா ம்
தக்காளி அ பொண்ணாங்கன்னி அந்த எடோ நல்லா வெளையிற மண்ணுன் நெனைக்கிறே அதுனால
அந்த மணத்தக்காளி இது மாரி வருல்ல அத வெச் சு நீங்க அந்த கொழம்பு கார கொழம்பு வெச்சா சூ ப்பரா இருக்கு மணத்தக்காளி இந்த செமையா இருக்கு ஆமா கேள்விப்பட்ருக்கே எங்க அம்மா சமைச்சு நா சாப்ட்ருக்கே அதனால அதெல்லா சாப்ட்டு பல காலமாச்சு அதா நீங் சொ சொன்னது எனக்கு ஞாபக வந்துச்சு ஓகே தோழி ந நேரமு ஆச்சு உங்க கூட பேசுனதுல மிக்க மகிழ் ச்சி ரொம்ப நன்றி
நன்றி தோழி